உம் சரி என்ன பண்றே சாப்ட்டாச்சா
சாப்டே நீங்க
நா சாப்பில்ல டீ மட்டு குடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கே
ஒனக்கு எப்ப காலேஜ் ஓபன் ஆகுது
எனக்கு திங்ககெழம
அடுத்த வார திங்ககெழமயா
இனி வர திங்ககெழம ஆமா ஆமா
ஜாலிதா
ஜாலியா பேதில இருக்கே
பேதில அது பீதியில இருக்கே ஏ பேதில இருக்கே இல்ல
நா அப்டிதா என்ன பண்ணு வேண்டி நெனச்சு பாரு யாருமே தெரியாது ஒரு மாரி நா இல்லன்னா நா வந்து காலேஜுக்கு நா ஒரு ரெண்டு டைம் தா போயிருக்கே அது வந்து வேண்டா வெருப்பா போ
ஹலோ ஹலோ
ஆ கேக்குதா
திடீர்னு ஸ்டக் ஆயிருச்சு நீ வேண்டா வெறுப்பானு சொன்னில்ல அதோட முடிஞ்சது அதுக்ப்புறோ எதுவுமே கேக்கல
ஆ அதேதோ கோளாரா இருக்கு இது நம்ம ஸ்கூல் சேந்தன்ல
ஆமா
அப்பவே சிக்ஸ்து அப்பவே எனக் புடிக்கவே செய்யாது அப்பாட்ட சொல்லுவ இது என்ன இத்தணூன்டுருக்கு நால்லா இங்கெல்லா போல உக்காந்து அழுகுவ தெனமு ஸ்கூல்க் வர முன்னாடி நாலா இது எக்ஸாம் வெச்சாங்க சேரியா நம்ம ஸ்கூல்ல எனக் கே சிக்ஸ்த்துல
என்ட்ரன்ஸ் எக்ஸாமா
பத்து மார்க் எடுத்தா பாஸ் ஆமா நா எட்டு மார்க்கு தா எடுத்த அப்புறோ எங்க அப்பா வந்து அந்த கரஸ்பாண் ண் வந்து எங்க அப்பாக்கு தெரிஞ்சவரு அப்ப அவங்க வந்து சேரி படிப்பாங்களா அப்பல்லா கேட்டு சேத்தி உட்டாங்க எனக்கு புடிக்கவே இல்ல நா ஃபெயில் ஆகுனு சொல்லிதான் நான் எதுவுமே எழுதல பாத்தா பேசி சேத்தி உட்டாங்க
ஏ உன்ன அந்த ஸ்கூல்ல இருந்து மாத்துனாங்க
நாங்க இங்க குடி வந்தனால அங்கிருந்து இங்க வந்துட்டோ வீடு மாறி கட்டிட் ட்ருந்தோமா அப்போ அதனால மாத்துனாங்க சிக்ஸ்த்துக்கு அழுவுற நானு நா போல எனக் புடிக்கல அங்க இத்துணூண்டுருக்கு யார் யாரையுமே எனக் தெரியாது அப்டின்ட்டெல்லா
அப்ப அதே மாரி இங்கியும் போவப் அப்புறோ ஜாலியா இருப்ப
ஜாலியா இருப்பா இவ இருக்கால நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கால நம்மல குண்டா இருப்பால பொலு பொலுன்னு அவளுக்கு ஃப்ரெண்டு கெடச்சு ச்சு
எப்புடி
உங்க மிஸ் இருக்காங்கள கெமிஸ்ட்ரி மிஸ்ஸு
ஆமா
அ அவங் அவ வந்து எதுக்கோ போனாலாமாட்டி ஃபீஸ் எல்லா கெட்டிட்டு டிசி வாங்குறதுக்கு போயிருக்கா அப்போ அந்த மிஸ்ஸோட மிஸ்க்கு தெரிஞ்சவங்களா ஸ்டூடண்டா யாரு அவங்களு அந்த காலேஜ் தானாமா அவங்க கிட்ட சொல்லிரு க்காங்க மிஸ்ஸு இந்த மாரி இவ்வளு தனியாதா போறா இவளுக்கு ஃபெரண்ட்ஸ் எல்லா இல்ல அப்டிங்கற மார் சொல்லி நம்பர் குடுத்துருப்பாங்க போல அந்த புள்ள வந்துட்டு மெசேஜ்ஜு பண்ணிருக்கு இந்த மாரி நானு உங் காலேஜ்தா எனக்கு ஃப்ரெண்டெல்லா யாரு இல்ல உனக்கு நா எனக் கு நீன்ட்ருக்கலா அப்டின்னுதா மெசேஜ் பண்ணிட்ருஞ்சாமா ஃபோட்டா எல்லா அமுச்சு டா ஏ போட்டாலா அமிச்சு ட்டு இவலாண்டி இப்பி மெசேஜ் பண்ணிச்சுடி இந்த புள்ள அப்பிடின்னா நானு அப்புறோ என்ன கிடைச்சிருச்சல அப்புறோ ஜாலியா இரு அப்பிடின்னே அப்ப அந்த புள்ள சொல்லு இவளோட ஸ் தேம் டிபார்ட் மெண்ட்டாம்மா
ஓ அப்ப பிரச்சனையே இல்ல
ஆ அப்ப அந்த புள்ள சொல்லிச்சாமா ஆ வந்து நா உன்னைய எங்கேயுமே விட்டு குடுக்க மாட்டே பிராமிசா உன்ன எங்கேயு விட்டு குடுக்க மாட்டே ஆ அப்பிடி இப்பிடில்லா சொல்லி பேசிச்சாமா நா சொன்னே இதெல்லா சொல்றதுெல்லா நீ நம்பிராத டக்
ஆமா வாயில எல் எல்லாத்துக்கு என்ன வேணா சொல்லிக்கலா
ஆ அதுதா அங்க போய் உனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் கெடைக்கலா அவங்களுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் கெடைக்கலா இல்ல உங்களுக்கு ரெண்டு செட் ஆவாம கூட போலா அப்பிடி சொன்னே அப்போ ஆமாண்டி அதுவு கரெக்ட் தா அப்பிடினு சொல்லிட்டு இருந்துச்சி ம் ஃப்ரெண்டே அவ எல்லாமே சொல்றாளாமா எல்லாமே ஷேர் பண்ணுந்தாம அந்த புள்ள
ஆ அப்பிடின்னா சரியான ஓட்டவாயி நெனைக்கிறே
அதுதா ஆ அதுதா அ அப்ப நா சொன்னே தயவு செஞ்சி நீ எல்லா எதுவு சொல்லிக்காத உங்க வீட்ட பத்தி அது இதுல்லா எதுவு சொல்லிக்காத அப்பிடின்னே இவதா எல்லாமே சொல்லுவள இந்த புள்ள இருக்குல எங்க கூட படிக்கு போதே இது டீச்சர்ஸ் கிட்டல்லா எல்லாமே சொல்லு இவ்ளோ வந்துச்சி காசு எங்க அம்மாக்கு இவ்ளோ காசு கெடைச்சது இவ்வளோ அடமானம் வச்சோ அப்பிடி இப்பிடிலா சொல்லு ஆ சொல்லுவ சொல்லிட்டு இருக்காதுடி ஆமா சொ சொல்லு இவ்ளோ நக இவ்வளோ பவுன் வாங்கனோ அப்பிடின்லா சோ இதெல்லா எதுக்கடி வெளியே சொல்லிட்டு இருக்கே எல்லா சொல்லாத சும்மாவே கண்ணுன்னா கண்ணு இருக்கு அப்பிடி கண்ணு வப்பாங்க அவுங்ககிட்ட போய் சொல்றப்ப அது யாரு எங்க கிளாஸ் டீச்சரே ம் அது சும்மாவே ஆடி பண்ணோ அதுகிட்ட போய் சொல்லிட்டு இருக்கு அவளுக்கு இருபத்தி அஞ்சா தே இல்ல அவளுக்கு ஜூலை நெனைக்கிறே காலேஜி
அவ வந்து எங்களுக்கு எப்ப ஓபன் ஆகுமோ அப்பதா ஓபன் ஆகுன்னு சொல்றா என்னன் தெரியல அவ ஏஐ ஏஐ டிஎஸ் ஆ ஏஐஎம்லா
அது தெரலயேடி அவ என்ன எடுத்தானு
உங்க கூட இன்னொருத்தீ இருந்தால்ல
ஆமா
மேக்கப் இல்ல இன்னொருத் தி தெரிஞ்சிதா அந்த பிள்ள என்ன எடுத் துதமா
தெரியலையே அவளுக்கும் யாருக்கும் கான்டக்ட் இல்ல அதிகமா ஃபோன் பண்ணிரு க்க யாரு தெரிமா இவ வந்து அ அவுங்க வீடு இருக்குல்ல இவ வீடு உள்ள வீட்டுக்கு வரம்போது அந்த போயி பாத்தாலாமா எங்கயோ வச்சி அப்ப பாத்துட்டு அந்த சின்ன புள்ளய பாத்தாலாமா பாத்துட்டு இப்டி திருப்பி மூஞ்சி திருபிட்டு வந்திருக்கே எதுக்கு நமஞகு தேவயிலாத வேல அப்டின்ட்டு
யாரு
இவ நம்ம ஃபிரண்டு
ஆ
ஆ வீட்டுக்கு வந்து பாத்தா அந்த சின்ன புள்ள இருக்குல்ல அந்த புள்ள வந்து கால் பண்ணிருந்துருந்தாசாமா அப்ப இவ எடுக்கலயாமா அப்புற வெளி வந்து பேசிட்டு இருக்காலமா யாரு குடியோ அவ வந்து கிராஸ் பண்றாலமா இவள பாத்து அவ மூஞ்சி திருப்பிட்டு போறலாமா இப்போ
முடி மாத் மாத்தி மாத் திருப்பிகுவாங்க மூஞ்சிய அப்டி சொலிட்டுருதா அப்புற இன்னொரு எங்க கிளாஸ்ல எதோ ஒரு பைய ஃபோன் பண்ணானாமா ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ட்டே என்ன பண்ற மறந்துட்டியா அப்டி இப்டிலா கேட்டானுங்களா ஆமா யாரு ஒருத்தன் எல்லா விஷியத்துக்கு வந்து நின்னு பண்ணுவான் இல்ல காசு கேக்கறது செலது அவன் ஆ அவன் ஃபோன் பண்ணிட்டு என்ன நீ மறந்துட்டியா என்ன அப்பிலாம் கேட்ருக்கான்
ம் என்ன திடீர் பாசமாம
அவன் வந்து இப்டி பண்ண எனக்கு என்னமோ அந்த பிள்ள கூட எதாவது சண்ட போட்டுருப்பான் இல்ல அந்த புள்ளய வெறுப்பேத்தறகாக இந்த புள்ளைட்ட வந்து பேசிரு அந்த பிள்ள என்ன பண்ணுது கேட்டியா
அதுவா அந்த புள்ள இந்த கவுன்ஸ் ங்காகத வெயிட் பண்ணிட்டு இருகுது
அவளுமா எங்க காலேஜுனு சொலிடு இருதாலாமா இவகிட்ட எடிட்டர் கிட்ட
ஆமா அப்டிதா வந்து நம்ம கூட இன்னொரு அந்த புள்ளய எங்க சொல்லுச்சு ஓ காலேஜ் தா சொன்னானு ஆனா அவள்ட்ட நா கேட்டே நீ மாரி சா அப்டினு சொல்லி கேக்கட்டு இல்லடி கேக்ல
உம் அதா இவ்ளு அப்டிதா சொன்னா அவ சொன்னா உனக்கு ஒரு ஆள் கெடச்சது உன் காலேஜ் தா அப்டினா பா தெர்ல் என்னன்னு கவுன்சிலிங் போட்டா பிளாடாதான ஆகு இப்ப ஏ காலேஜூக்கு கவுன்சிலிங் தாப மா ஏன்டி
ஓ வ இல்ல இல்ல உன்னோடது வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் தான
ஆமா
ஆர்ட்ஸ் காலேஜுக்கு இருக்காது நெனக்குறே ஆர்ட்ஸ் காலேஜ்க்கு இருக்காது
ஆனா இதுல வந்து பி எஸ்சி பி எஸ்சி எல்லா இருக்கு எங்க காலேஜ் இன்ஜினியரிங் குரூப் என்ன குரூப் அது பி நர்சிங் இல்ல பி எஸ்சி ஏ ஐ அந்த மாதிரி எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரில்லா பி எஸ் கம்யூ
என்னது என்னது பி எஸ்சி கம்யூட்ட சயின்ஸ் அதெல்லா வந்து பி இன் வரும் புறம்
ஓ சேரி சேரி எனக்கு பக்கத்து காலேஜ் கோயடாமா கோயட்ல என் ஃப்ரெண்ட் ஒரு தி அவளுக்கு தெருஞ்சு க்கு அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்துருக்காங் ளாமா புள்ள அழுகுதாம டே நாலா அந்த காலேஜுக் போவலடி எனக் புடிக்கவே யாருமே எங்கிட்ட பேச மாட்டிறாங்க அப்டின்ட்டு யாருமே என்ட்ட பேச மாட்டிறாங்
என்ன சொல்ற எல்லாருமே வந் து இந்த மாரி என்னது
ம்
பேசுவாங்கல்லடி
சிலவங்களா வந்துட்டு எப்டி தெரிமா டக்குன்னு செட் ஆயிட்டாங்கனா கொஞ்சொ ஒர அந்த புள்ள சொல்லுதாமா எல்லா ரொம்ப சீன் போட்றாங்கடி எனக் என்ட்ட யாருமே பேச மாட்டிறாங்க நா தனியாவே இருக்கே ஒரு வார ஆயிடுச்சாமா அந்த புள்ள போயிட்டு தனியாவே இரு அழுகுதாமா நா போல அப்டின்ட்டுலா எனக்கு புடிக்கவே இல்ல நாலா போகவே இல்ல காலேஜுக்கே அப்டின் சொல்லிட்டு இருக்காமா
அந்த புள்ள வேற யார்டயா போய் பேச வேண்டியது தான
அ யாருமே பே பேச்சு குடுத்துக்க மாட்டிக்கிறாங்ளாமா பேசுனா அப்ப அந்த பிள்ளயோட சீனியர்லா இருக்குல ஸ்கூல் சீனியரு அவங்க ரெண்டு மூணு பேரு அந்த காலேஜ் தானாமா அதனால அந்த புள்ள வந்து அவுங்க கூட பேசிட்டு அப்டி இருக்காம இல்ல அப்டின்னா அந்த புள்ள நா என்னடி பண்ணுவே அப்டி சொல்லிட்ருந்ச்சு ஏ நெலமல்லா வராம இருந்தா செரி
இந்த இன்ஜி நா வேற இன்ஜினியரிங் போ போறே இன்ஜினியரிங் காலேஜ் மோஸ்டா கோ எடா தா இருக்கு
ம் டி ஒரே நிமிஷ இரு எங்கம்மா கூப்புடுது என்னன் கேட்டு வரே ம்